வணக்கங்மா
வணக்கம் எப்டி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா
நல்லா இருக்கங்கம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ, நா நல்லாருக்கே உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்
வீட்ல எல்லா நல்லாருக் காங்ளாமா
எல்லாரு நல்லா இருக்கறாங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்கறாங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இரு க்கறாங்க
பேசற்து கேக்குதுங்களாமா
கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா
வீட்ல எல்லா நல்லாருக்காங்கமா
நா பேசற்து கேக்குதுங்களா
கேக்குதுங்கம்மா சொல்லுங்கம்மா
செரி செரி வேல எல்லா எப்டி போய்ட்ருக்கு உங்களுக்கு
ஆ உத்யோகோ நல்லா போய்ட்ருக்கும்மா உங்களுக்கு அலுவலக வேலல்லா எப்டி போய்ட்ருக்கு
நல்லா போய்ட்ருக்கு
செரிங்கம்மா இருக்கற எடத்துல வெப்பநிலையெல்லா இப்ப எப்டி போய்ட்ருக்குங்கம்மா எப்டி இருக்கு உங்களுக்கு
ரொம்ப அதிக அதா ரொம்ப அதிகமாதா இருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு செய்தில கூட சொல்லியிருக்கறாங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்ல வந்துட்டு வெப்பநிலை அதிகமா இருக்கு அப்டின் சொல்லி
ஆமாங்கம்மா சமீபத்துல வந்து செய்திகள்ல கூட பாத்துருப்பீங்க நம்ம தலைநகரு அ புதுதெரில பாத்தீங்னா அரசாங்கமே கண்டிப்பா வாரத்துக்கு ரெண்டு நாள் வங்கி அலுவலகத்துக்கு வர வேண்டிய வர வேண் வர வேண்டிய அவசியோ தேவயில்ல அவுங்கவுங்க வந்து வீட்டிலயே ஒக் ஒக்காந்து பணி செய்ற மாரி உத்தரவு போட்ருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா நானுமே செய்தி பாத்தே
அது வந்து அதிகரிச்சு வர்ற வெயிலாகவூ நம்ம எடுத்துக்லா அதில்லாம பாத்தீங்னா இப்ப எரிபொருள் பெட்ரோல் இருக்கில்லியா அந்த வெலவாசியூ இப்ப அதிகமாயிட்டே வருது அதையூ ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த மாரி நடவடிக்கைய அரசாங்கோ எடுத்துட்ருக்காங்க நீங்க சொல்லுங்கம்மா எரிப் போ எரிபொருள் சிக்கனத்துக்கு வந்து நம்ம என்னென்ன கடைபிடிக்கணூ
கண்டிப்பா நம்ம என்ன ப நம்ம வந்து அதாவ்து மிதிவண்டியில போ மிதிவண்டி போறாங்க நாலு சக்கர வாகனோ இரு ரெண்டு சக்கர வாகனோ இதுலல்லா பயணம் பண்றாங்க இப்ப என்ன அப்டின்னா ஆ நம்ளுடைய அறிவியல் வளர்ச்சி வந்து நெறைய நெறைய வந்து அறிவியல் வளர்ச்சி வந்திரு ச்சு நெறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு அதனால என்ன பண்றாங்க நாலு பேரு போறோ நாலு பேர் இப்ப போகணூ அப்டின்னா. நாலு பேரூ ஒ இப்ப ஒரு நாலு சக்கர வாகனோ பயன்படுத்தி போகலா ஆனா என்ன பண்றாங்க நாலு பேரும் தன்னுடைய செல்வாக்க வெளியில காட்டிக்கணூ அப்படின்றதுக்காக தனித்தனியா ஒரு வாகனோ எடுத்துட்டு போறாங்க அத கொஞ்சோ என்ன பண்ணிக்லா கொறைச்சிக்லா அதே மாத்ரி ஆ இப்போ இரண்டு சக்கர வாகனோ எடுத்துட்டு போறாங்க அப்டின்னா அதுல மே அதுல வந்து அதிகபட்சோ ரெண்டு பேர் இல்ல சின்ன பசங்க இருந்தாங்க அப்டின்னா மூணு பேர் வரைக்கூ பயணோ செய்யலா ஆனா அதுலயுமே என்ன பண்றாங்க இப்ப குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்குறாங்கன்னா அஞ்சு நாலு பேருக்கு தனித்தனி வாகனோ இருக்கு அதனால அந்த மாரி எடுத்துட்டு போறாங்க இப்போ நாலு பேருக்குமே இப்ப இது என்னது நம்ளுக்கு ஆகூ அத கொஞ்சோ மனசுல வச்சுட்டு கொஞ்சோ என்ன பண்லா கொறைச்சிக்லா அதே மாத்ரி நம்ம சமியல் கே பாஸ் சமையலுக்கு பயன்படுத்துற எரிவாயுமே வந்து நம்ம வந்து ஆ அது அத்தியாவசியந்தா இல்லனு சொல்லல இருந்தாலுமே அத நம்ம தேவையானளவு சிக்கனமா பயன்படுத்தலா நா வந்து ரொம்ப கம்மிப்பா க இது பண்ணணூ அப்படின் ஸ் சொல்லி சொல்லல அது நம்ளுக்கு டெய்லி அன்றாட சாப்பாடுக்கு பயன்படுத்துறது தா இருந்தாலுமே அத வந்து நம்ம பாத்து சிக்கனமா செலவு பண்ணா நல்லது அதுக்கு மேல அதுன்னு இல்ல மின்சாரம் எல்லாமே அப்டிதா மின்சாரம், தண்ணி எல்லாமே நம்மளுக்கு இப் என்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த தலைமுறையில நம்ம பயன்படுத்துறத பயன்படுத்துறோ நம் இந்த தலைமுறையில நம்ளுக்கு போதுமான அளவு இருக்கு நம்மல பயன் பயன்படுத்துறோ ஆனா இதுக்கு அப்றோ வர்ற தலைமுறைல நம்ளுக்கப்றோ ஒரு அஞ்சாறு தலைமுறை பத்து தலைமுறையில அதுக்கப்றல்லா வந்துட்டு சுத்தமா இருக்கவே இருக் காது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க இங்க ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு தட்டுப்பாடு வந்துரூ ஏன்னா நாமளே வந்து இருக்கிற எல்லாத்தையூ பயன்படுத்தி பயன்படுத்தி கம் அ கொறைச்சிற்றோ அதோடய அளவ கொறைச்சிற்றோம்‌ அத்னால இதுக்கப்றோ ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு வர்றவங்களுக்கு அது சுத்தமா இருக்காது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணூ எதிர்கால தலைமுறைகள் தலைமுறையினர் வந்து நம்ளுடைய சந்ததியினர் அத்னால சந்ததியினருக்கு நாமதா வந்து ஆ என்ன பண்ணணூ சேத்து வெக்கணூ அத்னால அவங்களுடைய வாழ்வாதாரத்தையூ நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சிக்கனமா செலவு பண்றது நல்லது அப்டின்னு நா சொல்றே நீங்க என்ன நெனைக்கிறீங்க அதபத்தி
கண்டிப்பாம்மா நல்ல தகவல வந்து பகுர்ந்துகிட்டீங்க கண்டிப்பா ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே வந்து அந்த பொறுப்பு வரணூ எரிபொருள வந்து நம்ம சிக்கனமா பயன்படுத்தணூ சொல்லிட்டு இப்ப பாத்தீங்னா மின்சார வாகனோலா நறைய வந்துருக்கு ஆனா மின்ஸ் மின்சார வாகனோ நம்ம பயன்படுத்தலா அலுவலகத்துக்கு போகும்போது இருசக்கன வாகங்கள் வாகனங்கள் அதே மாரி பாத்தீங்னா இப்போ அரசாங்கோ வந்து ம் அ மக்கள பேருந்தே வந்து பாத்தீங்னா இப்போ மின்சாரத்துல இயங்கக்கூடியப் பேருந்த வந்து இப்ப நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கோ அதனால நம்ம வந்து அந்த பேருந்துள பயன்ப பயன்படுத்தலா இப்ப நம்ம வந்து எரிபொருள சிக்கனோ பண்ணி அந்த பேருந்துள பயன்படுத்த பயன்படுத்துறது மூலமா நம்ம வந்து எரிப் பொருள சிக்கனோ பண்ணூ அது நம்ம காசு மாற்று நம்ம வந்து த தவிர்க்கணூ அதோட வந்து இது ஒரு எளிய முறை இந்த மாரி நம்ம ஆ வந்து பயன்படுத்துறது மூலமா நம்ம வந்து எரிபொருள் வந்து சிக்கனத்த கடைபிடிக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா இதுவூ போக நம்ம வந்து தண்ணியையுமே வந்து நம்ம பாத்து செலவு பண்ணணூ நம்மளுக்கு இந்த காலத்துல நறைய தண்ணி இருக்கு நம்மளுக்கு தேவைக்கு அதிகமா தண்ணி இருக்கு அப்டின்றதுனால நம்ம நம்ம அதிகமா செலவு பண்றோம அப்டின்னாலுமே அதுவுமே வந் ந்து ஒரு காலத்துல தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தண்ணி, எரிபொருள், மின்சாரம், மூனையுமே வந்து நம்ம பாத்து செலவு பண்ணணூ தண்ணியுமே வந்து பாத்தீங்னா நம்ளுக்கு குளிர்காலத்திலயூ செரி மழ காலத்திலயூ செரி நம்ளுக்கு தண்ணி நல்லா கெடைக்கூ அதுவே வெயில் காலத்துல என்னாயிடூ வெயில் காலத் காலத்துல பூமியே என்னாயிடும் வறண்ட்ரூ மழ காலத்துல மழ பெய்யூ அத்னால பூமி குளிரூ பெய்யிற மழ தண்ணி வந்து பூமிக் கடியில தங்கி நம்ளுக்கு அது நிலத்தடி நீரா சேமி சேமிப்பு ஆகி அது நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வரூ ஆனா அதுவே மழ காலத்துல வெயில் காலத்துல அப்டின்றப்போ தரையுமே வறண்டுதா போகூ தர வறண்டு போகூ மழையுமே வராது அப்படியே மழை வந்தாலுமேன்னு தர வந்து குளிர்ச்சி அடையறதுக்கு மட்டுந்தா அந்த த அந்த தண்ணி வந்து உபயோகப்படுமே தவிர தரைக்கு அடியில நிலத்தடிக்கு போகாது அதனால நம்ளுக்கு நிலத்தடி நீர் சேமி பாகாது நம்ம சேமிப்பு ஆனாதான அத நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியூ அப்ப அதுவே சேமிப்பு ஆகல அப்படின்றச்ச நம்மளால எப்டி அத பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியூ அத்னால நம்ம வந்து என்ன பண்ணணூ இப்ப இருக்கிற தண்ணியயுமே வந்து பாத்து பண்ணூ நம்ளுடைய அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு அவங்களுடைய நலனையூ நம்ம மனசில வச்சிட்டு தண்ணியயுமே நம்ம பாத்து செலவு பண்ணணூ மின்சாரத்த பாத்து செலவு பண்ணணூ இப்பல்லா என்ன பண்றாங்க நறைய பேர் வந்து அவுங் ஒரு ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கிற ஒரு அறைக்கே பாத்தீங்னா ரெண்டு மூணு மின்விளக்கு, அப்றமா ரெண்டு மின் விசிறி, அந்த மாத்ரி குளிர் சாதனப்பெட்டி நறைய பயன்படுத்துறாங்க அத் து வந்து நம்ம என்ன பண்ணலா கொறைக்கலா அதிகமா பயன்பாட்ட வந்து கொறைக்கலா அதூமே நம்மளுக்கு சீக்கிரமா பயன்படுத்துறதுக்கு அதூமே ஒரு வழிமுறையா இருக்கூ அப்டின்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பாமா நல்ல தகவல பகிர்ந்துகிட்டீங்க உற்ன்னொன்னு பாத்தீங்னா நீங்க சொன்ன மாரி குடிநீர் குடிநீர் தேவையூ இந்த கோடை காலத்துல பாத்தீங்னாலே வந்து ரொம்ப தட்டுப்பாடு அதிகமாகூ அதனால வந்து தண்ணிக்கூ நம்ம வந்து சேமிக்க கத்துக்கணூ எல்லாருமே தனி மனிதனா வந்து ஒவ்வொருவரூ கடைபிடிக்கணூ ஆனா பாத்தீங்னா மழ காலத்துல மழை பொழிக்கிற நேரத்துல வந்து கண்டிப்பா வந்து எல்லாரூ வந்து மழை நீர வந்து கண்டிப்பா சேமிக்கணூ சேமிக்க கத்துக்கணூ அரசாங்கமே மழைநீர் ஸ் சேமிக்கணூ சொல்லிட்டு நறைய திட்டங்கள்லா வகுத்துட்டு வந்தாங்க அத நம்ம வந்து ஒவ்வொரு வீடுகள்லயுமே வந்து அத கடைப்பிடிச்சு கடைப்பிடிச்சு மழை நீீரன்றத வந்து சேக சேகரிக்கணூ நம்ம சேமிப்பு பண்ணூ அதனால பாத்தீங்னா நம்ம நெலத்தடி நீர் வந்து அ திகமாகூ அந்த மாரி நம்ம சேமிக்கிறதுனால கோடை காலத்துல வந்து நம்ம நீர் ம தட்டுப்பாடு இல்லாம நம்ம வந்து தாராளமா நம்ம வந்து நீர் வந்து நம்ம கெடைக்கிறதுக்கு நம்ம வந்து அதுவே ஆதாயமா அமையூ அதனால வந்து நம்ம கண்டிப்பா ஒவ்வொருவரூ கடைபிடிக்க வேண்டிய விஷ்யோ அது தவிர நம்ம வந்து நீருன்றது நம்ம வந்து ம மனிதருக்கு மட்டூ சொந்தோ இல்ல நம்ம சாந்து இருக்கக்கூடிய விலங்குகள பறவைகள் அதுங்களுக்கு வந்து நீ நீராகாரன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அதுல இர் இருந்தா தா வந்து உயிர் வாழ முடியூ ஆக அதனால நம்ம வந்து தண்ணீர வந்து சேமிக்கணூ அது இல்லாம மரங்கள் வந்து நறைய நம்ம வந்து வளர்க்கணூ ம ரங்கள் வந்து ஒரு சிறந்த ஆ மழை நீர் வந்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு கடவுளோட படைப்புல அதவூ ஒன்னு நம்ம மரங்கள் வந்து ரொம்ப நன்மைக்குடையது தரக்கூடியது ச
கண்டிப்பா கண்டிப்பா மிகவும் நல்ல ப தகவல்களை நீங்க பகிர்திக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறே எனக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அடுத்த ஒரு நல்ல தலைப்புல நம்ம மறுபடியு பேசலாம் வச்ச
மகிழ்ச்சி மா மா மகிழ்ச்சி ம்மா நன்றிம்மா
நன்றி நன்றி